இர்க்கீங்க
ஆ நல்லார்க்க பா நி எப்டி இருக்க
நானு நல்லார்க்கே என்ன பண்ட்டுருந்தீங்க
ஆ இப்பதா லன்ச் வர்க்லா முடிஞ்ச்சு சாப்புறதுக்கு குழந்தைங்களுக்கு குடுத்தாச்சு அப்டியே உக்காந்து ட்ருக்கண்டா
ஓகே ஓகே நீங்க மேச்சல்லா பாப்பீங்ளா க்ரிக்கெட்லா பாப்பீங்ளா
ஒன்ஸ் அப்பான்யே டைம் பாத்துகிட்ருந்தே இந்த ஐ பி எல்லா வந்த டைம்ல கொஞ்சு இன்ட்ரஸ் டா இருந்துச்சு அப்புறோ வல்டு கப் வேணா பாப்பே இப்பவு மிஸ் பண்ண மாட்டே அது இந்தியா விளையாட்றது அப்டின்னா அந்த மேச் மட்டும்மாஜு எங் அப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த டைம்ல வேற எந்த சீரியலோ ந்யூஸோ எந்த எதுவுமே பாக்க மாட்டாரு அதனால சின்ன வய்சுல அப்டி பாத்துருக்கே இப்போ எ ஹஸ்பண்டு ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லேன்றதாலா விட்டாச்சு
அதேத்தா எல்லாருமே ஒர் மேரேஜ் ஆனா அப்டே மாறிறோல்ல அதேத்தா ஸ்கூல் அதாவ்து மேரேஜ் முன்னாயி பத்தீங்கின்னா நானுமே பாப்பே ஐ பி எல்ல நானுமே ரொம்ப இன்ரஸ்ட்டா பாத்துக்ருந்தே அதுக்கப்ற இப்டி இப்டி ஆ எப்டி சொல்றது விட்டாச்சு இங்க வந்து இப்ப சுத்தோ எதுமே பாக்கற்துல்ல அ எப்டி ஸ்கூலேலே ஸ்போட்ஸ்லேலு சேந்துருக்கீங்லா
அய்யோ இல்லடா நா படிச்சதே கவ்ர்மண் ஸ்கூலு அதுல வந்து எப்புவாச்சு வர்ஷத்துக் ஒரு தடவ அந்த ஸ்போட்ஸ் எல்லா வெப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்னு நல்லா வரு சில கேள்ஸ் எல்லா பாத்தீன்னா நல்லா ரன்னிங்ஸ் பீடா ஓடுவாங்க எனக்கு ஷாட் புட் நல்லா வரு ரன்னிங் பண்ண மாட்ட பின்ன லாங் ஜம்ப் இதெல்லா கூட எனக் அவ்ளக்கா வராது அப்போ அத வந்துட்டு கொஞ்ச் ஒவ்வொருத்தவ்ங்களுக்கு இன்ட்ரஸ் ட்ருக்கேன் சொல்லி வேற வேற ஸ்கூலுக் கூட்டிட்டு போறதோ அந்த கேம்ல பாட்டிஸ்பேட் பண்றதோ இந்ந மாரி பண்ணாங்கன்னா நல்லாருக்கு பட் கௌர்மண் ஸ்கூல்ல அதெல்லா அப் போ பண்ல இப்ப பண்றதா சொல்றாங்க அதுவு தெரியாது
ஆமா ஆமா நா படிக்கும் போது ரேமாத்து இருந்துச்சு பட் ஆனா கான்வென்னாலே எங்கள்க்கு டிஸ்டிக்கு ஸ்டேட் அந்த லெவல்குல்லா கூட்டிட் போய்ர்ன்தாங்க அதெல்லோ ஒர் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தா சொல்லுவே ஜாலியா இருக்கு நா ஹேண்ட்பால்ல இருந்தே த்ரோபோல்ல இருந்தே ரெண்டுமே எப்டிஸ் தொல்று ரெண்டுமே பே பேலன்ஸ் பண்ணிட் போற மாதிரி இருந்துச்சே அதாவ்து அவ் அதவ் ஃபஸ்ட்டு லெவல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் கூட்டிட் போவாங்க ஏதாச்சு ஸ்கூல் கூட ப்ளே பண்ணு அங்கர்ந்து பாத்தீங்கின்னா ஏதாச்சு ஒரு ஹை லெவல்ல இருக்ற ஸ்கூல் கூட்டீட் போவாங்க அங்கர்ந்துதா டிஸ்ட்ரிக் கூட்டிட் போவங்க அதுக்கப்று ஸ்டேட் கூட்டிட் போவாங்க அந்த மாரி எல்லா பாத்தீங்கன்னா நறேய விளையாட்டுக்கான இப்பல்லா பாத்தீங்கின்னா அத பத்தி அ இப்டியெல்லா விளையாண்ணோ அ அதுல ஏதாச்சு ஒரு இது கூட இப் இல்லாத மாரி எல்லா இருக்குது இப்டி கொழந்தைங்கள் எல்லா ஸ்கூல்லவ் இவ் இருக்குதா இப் இருக்குற ஸ்கூல்ல
ஆ இப்ப இருக்குறது எல்லாமே நம்ம கான்வென்ல தாண்டா சேத்தி விட்றோ கான்வென்ட்டோ இல்ல ப்ரைவேட் ஸ்கூலோ சி பி எஸ் இ இந்த மாரி ஸ்கூல்லயே விட்றதால்ல கண்டிப்பா அங்கல்லா வெச்சிருக்காங்க ஆனா என்ன நம்ளுக் வந்துட்டு இதுக்கே ஃபீஸ் கெட்ட முடியாம எல்லாரு முழிச்சிக்கிட்ருக்கோ இதுலஸ் போட்ஸ்ல சேந்தாங்கன்னா ஒர் பக்கோ ரொம்ப ஹாப்பி தா ஏன்னா நல்லப்படியா டெவலப் ஆனாங்கன் வெச்சுக்கோவே அதுக்கான ஒரு சர்டீபிகேட்டும் இருக்கும் இப்போ அதை வச்சு நம்ம காலேஜ்ல கூட ஒரு ஸ்காலர்ஷிப்போட சேர்த்து விட்டுருலாம் ஆனா இப்போ பீஸே ரேட்டு ஜாஸ்தின்றப்போ நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு எப்டி விடுறது அந்த கொஸ்டின் மார்க்குதா பட் அவங்களுக்கு இன்டரஸ்ட்ருக்கு அப்படின்னா நா கண்டிப் இப்ப விட்டுருவ நம்மள மாரில்லா இருக்க கூடாது அப்டின்ற ஐடியா எப்போவுமே இருக்கு
ஆமாமா நீங்க சொன்னது கரெக்ட் தா ஸ்கூல் ஃபீசே பாத்தீங்னா அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அனு டேஷன் அந்த பீஸ் இந்த பீஸ்னு ஒரு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் மேல ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் வருது அதாவது யூனிஃபார்மு புக்ஸ்சு பீஸ்சு த்ரீ டேர்ம்து அது போகதான் வந்துட்டு ஏதோ ஒரு எப்டி சொல்றது இந்த ஆன்வல் டேக்கு வாங்குவாங்க அ ஸ்போர்ட்ஸ் டேக்கு வாங்குவாங்க அதுலய எப்டி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்ப லீவ் எல்லாம் இந்த ப இ இப்ப வெகேஷன்ல லீவ் எல்லாம் இருக்கும் போது ஏதோ ஒரு மீட்டிங் ஏதாச்சும் வப்பாங்க ஸ்டார்டிங்லே அப்ப பாத்தீங்கன்னா ஏதாச்சி ஒரு வெர்கெல்லா போயிட்டுருக்கோ ஸ்கூல்ல அ க்ரௌவுண்டு சரி பண்ணிருப்பாங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன்ல வந்துட்டு அந்த இதெல்லா போட்டிருப்பாங்க சிங்கு அந்த லேடர் அந்த மாதிரி ஏதா ஏதாச்சி புதுசா போட்ருப்பாங்க இல்ல கிளாஸ் ரூம்ஸே கொஞ்சோ நல்லபடியா எக்ஸ்டென் பண்ணி டேபிள் சேர்ல்லா மாத்திருப்பாங்க இப்பவே நா யோசிப்ப ஓ இந்த தடவ வந்துட்டு கண்டிப்பா ஸ்கூல் பீஸ் ஜாஸ்தி ஆகோ ஏனா நம்ப அவ்ங்க சரி பண்ணிட்றாங்க நல்லாதாருக்கு இரு இருக்றதுலயே பத் பாத்திங்கன்னா நல்லா ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கூட இதா பண்ணி அந்த அப்பவே நான் யோசிப்பேன் இந்த வருஷம் நல்லா வரும் பீஸ் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும் அது எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆ கண்டிப்பாடா ஏன்னா இப்போ போக போக பாத்தீங்கன்னா அந்த பீஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுமே தவிரா கம்மியாகாது ஏன்னா இப்ப என்னோட அக்கால்லாம் ஜாயின் பண்ற டைம்ல அக்காவோட பசங்க அவங்க வந்துட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி அந்த டைம்ல சேர்த்து விடும் போது இருந்த பீஸ் ஸ்ட்ரக்சர் இப்பவுமே இருக்குமா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அந்த சச்சர்ல்லாம் மாத்திடுவாங்க அப்ப அந்த ஃபீஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இதுல ஸ்போர்ட்ஸுக்கு அப்டின்றப்போ எல்லா ஸ்கூல்லயும் அந்த ரிஸ்க் எடுத்து நல்லா சொல்லி் கொடுக்குறாங்களானு தெரில இல்ல ஆனா அக்காவோட பையன் படிக்கிற ஸ்கூல் மெட்ரிக்குலேஷன் தான் அங்க வந்துட்டு கொஞ்சம் இன்வால் மென்டா இருக்கறாங்க ஏன்னா நிறைய அவங்க ஸ்கூல் கட் அவுட்லாம் கூட இங்க ஏரியால வச்சிருந்தாங்க பாத்தேன் கபடி இந்த மாரி எல்லா கேம்ஸ்லயுமே அவங்களோட பீட்டி சார் வந்து இன்ட்ரெஸ்டா குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறது கப்பு வாங்கறது இந்த மாரி நல்லா டிரைனிங்கும் குடுக்குறாங்க அந்த மோட்டிவேஷனும் பண்றாங்க பேரண்ட்ஸே வந்துட்டு வேண்டா சார் காசு இல்ல அப்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல எத எதுக்கோ செலவு பண்றீங்க இல்லையா இரதுக்கும் குடுங்க குழந்தைங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க அப்டின்னுலாம் சொல்றாங்களமா
ஆமா ஏ பீட்டி சார் கொஞ்சம் எல்லா ஸ்கூல்லயும் நல்லா இருந்தாங்க அப்டின்னா ஓகே நான் படிச்ச ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கான்வென்ட் அதாவது கான்வென்ட்ல தான் படிச்சேன் பீட்டி மேம் இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ இல்லையோ ஆ அந்த ஸ்கூல் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா மெஹந்தி போடக்கூடாது தலையில ஏதாச்சும் சின்ன கிளிப் இருக்க கூடாது லாங்காக இயரிங்ஸ் இருக்க கூடாது இந்த மாதிரியான நறைய ரூல்ஸ் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதுல ஏதோ அ ரூல்ஸ் ந பாத்தீங்கன்னா ஓகே க வீக்லி ஒன்சோ மந்த்லி ஒன்சோ செக் பண்ணுவாங்க ஆனா இது பீட்டி பீரியடுன்னு சொல்லி நாங்க போக்குறதே எதுக்குன்னா ஆ இந்த இதெல்லாம் செக் பண்ணி ஃபைன் போடுறதுக்கு அப்டி இருந்தாங்க ஸ்கூல்ல ஆனா இப்ப இருக்கிற இப்ப ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா பீட்டி சார் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஃபஸ்டுல்லா அவங்களோட க குவாலிபிகேஷன் எதுவுமே ப பாக்காம தான் எடுத்துருந்தாங்க இருக்கிற இதுல கேள்விப்பட்டிருந்தேன் பட் ஆனா இப்ப எல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்ல்ல எல்லா ஸ்கூல்லயும்
ஆ இப்பெல்லாம் முக்காவாசி ஸ்கூல்ல மாத்த ஆரம்பிச்சுட்டாங்கடா ஏன்னா இப்போ ஃபீஸ் எவ்வளோ பே பண்றோ ஒவ்வொன்லுயுமே பாத்தீங்கன்னா அவுங்க அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கும் போது அ ஸ்போர்ட்ஸ்ல இந்த லெவல்க்கு போனவங்க ஸ்டூடென்ட்ஸ் இருக்காங்க அந்த லெவல்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்டீன்லா சொல்லிதா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் குடுக்குறோ பின்ன பிரெயன் டெவலப்மெண்ட்டுக்காக கொழந்தைங்களுக்கு அ மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ்லா இருக்கு அப்டீன்னு சொல்லி சின்ன கொழந்தைங்களோட இதுல இருந்து எல்லாமே டெவலப் பண்றோம்னு சொல்லி தா விளம்பரப்படுத்துறாங்க அப்ப அதுக்கெல்லா நம்ம வந்துட்டு கேள்வி கேக்காம இருக்க முடியுமா ஏன்னா இப்ப ஏ பையனுக்கு படிப்புல தா இன்ட்ரெஸ்ட் நா கேக்காம விட்றுவ ஆனா இதுவே ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இரு க்கவுங்களோட பேரண்டஸ் வந்து கண்டிப்பா கேப்பாங்க இதெல்லா சொல்லி தான நாங்க ஸ்கூல்ல சேத்துக் னோ அப்டீன்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அது ஸ்கூல்லு டே இப்ப எப்டி சொல்றது அ பஸ்ட்டு வீ காலத்துலயெல்லா பாத்தீங்கன்னா ஆ போர்ட்ஸ்சு சேரு அவுங்க இவுங்கல்லா அ வந்து ரொம்போ அடிச்சதாகும் இந்த மாரி நறிய கம்ளிண்ட்ஸெல்லா வந்திருந்துச்சு அ ஒ இ எ அதாவது நா படிச்ச ஊர்ல பாத்தீங்கன்னா இங்க பக்கத்து ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்போ ஒரு எப்டி சொல்றது ரொம்போ இதாயிடுச்சு அ அவுங்க ப்ரோட்டஸ் எல்லா பண்ண ஆரம்பிச்டாங்க பாயிஸ் ஸ்கூல்லு ரொம்போ அடி ச்சாரு நல்லா சொல்லி ஏதோ கேம்லே ஏதோ அவுங்கள்க்கு இந்த ஃப்பஸ்டே டீச்சர்ஸ்கலா இருக்கும் பாத்திரிக்ங்ளா ஒரு ஸ்டூடெண் வந்து ரொம்போ ஃபேவெரெட்டா இருப்பாங்ளே அந்த மாதிரி ஒரு இதுல பாத்தீங்னா அ ஒரு பையனப் போட்டு ரொம்போ அடிச் சுட்டாரு அப்டீன் சொல்லி ஹாஸ்பிட்டல் லெவல்க்கு வெரிக்கோ போயிரிச்சாமா கை ஃப்ராக்சர் எண்ணுமோ ஆயி அந்த அளவுக்கெல்லா பி டி சாரு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற ஸ்கூல்ஸ்லேலா அதுக்கப்புறோ வந்துட்டு கொஞ்சோ இதா ட்டாக நெனைக்கிறே அ இந்த மேரி ரொம்போ அடிக்க கூடாது அப்டின்லா சொல்லி ஏன்னா இப்ப இருக்கிற வ ஸ்போர்ட்ஸோட எல்லாமே மொ த்தத்லியோ பாத்தீங்கனா சின்ன கொழந்தைங்க எழுதுனா அவுங்குள்க்கு இருக்குற லெவல்ல இப்ப நா எ பையனுக்கு இப்டி இருக்கனா ஃபுல்லா அப்டிதா இருக்குது இப்ப அவ சின்னதா இருக்கறனாலா அவங்க அந்த எல் கே ஜி லெவல்க்கு வந்துட்டு என்னென்ன பண்ண முடியு அந்த மாரி இருக்கறதுக்கு அப்ப அதாவது சின்ன வயசுல இர்ந்தே குடுத் தா ஒவ்வோரு மோட்டிவேஷன் ஆகுது கொழந்தைங்ளுக்கு இது பண்ணணோ அது பண்ணணோ அப்ப இங்கே வந்துட்டு யு கே ஜி போனா அந்த அழ அடுத்த லெவலு அப்டி அப்டியே பெரிய பெரிய இதுக்கு போனா ஏதோ ஒண்ணு இங்கெல்லா பாத்தீங்கனா மோஸ்லி ஃபுட்பால்ஸ்ல தா ஆ என்ன ப்ரோயரெட்டி குடுக்குறாங்க மத்த ஸ்போர்ட்ஸ் இப்ப வந்துட்டு இங்கெல்லா ஹேண் பாலு த்ரோ பாலுன்னு சொன்னாலே யாருக்குமே தெரிய மாட்டீங்குது பட் ஆனா ஃபுட்பால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்துச்சினா அது வந்துட்டு ஒண்ணு ஸ்போட்ஸ்சு இல்லியா அத இத அதாவது ஃபுட்பாலு ஃபுட்பால் இல் லனா அவுங்க வந்துட்டு மொத்தமாவே சேஞ்ஜு கொண்டு வந்துர்றாங்க கரேட்டேல கொண்டு வந்துர்றாங்க யோகா இந்த மாதிரில கொண்டு வந்துர்றாங்க அதுவு கொஞ்சோ நல்லாதாயிருக்கு அதா எனக்கு தோணியிருக்கு
ஆ கண்டிப்பா ஒரு ஸ்கூலா இருந்துச்சினா ஒரு நாலஞ்சு விஷயங்க கண்டிப்பா இருக்கணோ ஏனா அப்பதா நம்மோ கொழந்தைங்ளுக்கு எது பிடிக்கிது அப்டீன்றது தெரியு ஏனா இப்பெல்லா நம்ம என்னதா ஃபீஸ் கட்னாலோ படிப்ப மட்டுமே நீங்க டார்கெட்டா வெச்சு கொழந்தைங்க மேல திணிக்காதீங்க அப்டின் நறீய டாக் டர்ஸே அட்வயிஸ் சொல்றாங்க அப்ப அந்த கொழந்தைக்கி அ ஸ்போர்ட்ஸு பிடிக்குதா அதுல்யு பருட்டிக்ல்ரா இதுதா பிடிக்குது அப்டின்றது ஸ்கூல்ல வெள்யாட்றத வெச்சுதா நம்ளுக்கு தெரியு சும்மா நம்ம இது பாத்துட் எல்லா தெரியாது இல்லயா அதுனால அதல்லா இருக்குறது கண்டிப்பா உண்ம நல்லத்தா
ஆமா ஆமா இப்போ இப்ப வந்து ரூலே அப்புடுத்தா போ ஒன்னு ஃபர்ஸ்ட்டே நம்ம ஃபீஸ் கட்டி சேத்த போறோனா அந்த ஒரு ஸ்லிப் தந்துறாங்க பேம்ப்புளேட் மாதுரி தந்துட்டு இவ்ளோ கேம்ஸ் இருக்கு இதுல எதுல்ய சு ஒன்னு ஜாயின் பண்ணு சொல்லிட்டு இப்ப ஒரு ஃபார்டி தௌசண்ட் கட்றோனா அதுக்கு வந்துட்டே முன்னாடியே நம்ப ஒரு டூதௌசண்ட் கட்ற மாதுரி வந்துற்து ஏனா இங்க வந்துட்டு ரூல்ஸ் அப்டி மாறிர்ச்சு அ எதோ எதாச்சு ஒரு கொழந்த வந்துட்டு கண்டிப்பா எதோ ஒரு ஸ்போட்ஸ்ல இருக்குணு அப்டின் சொல்லி அவுங்கள்க்கு ஓடி விளையாட முடியிலேனாலு ஒன்னு இல்லாட்டி எவ் கதா இந்த மரி அந்த மாரின இந்த மெடிட்டேஷன் இந்த மாரி நறய கொண்டு வந்துட்டாங்க அதல்லா ஒரு நல்ல விஷ்யம்மா தா எனக் தெரிய்து செரிக்கா டைம் ஆயிர்ச்சு நா பொயிட்டு வர
ஓகே டா பாய்